ஹலோ
ஆ அக்கா என்ன பண்றீங்க்கா
நான் சும்மா தான்டா சாப்ட்டியா
ஏ சாப்ட்டாச்சுங்க்கா நீங்க
நானு சாப்ட்டாச்சு
சேர் சேரிங்கா நீங்க லாஸ்ட் வீக் ஒரு லிப்ஸ்டிக் வாங்குனன் சொன்னீங்கல்ல அதா சேரி கேக்லாமேன் கூப்ட்ட
ஆமாப்பா நா வந்து இந்த லக்மில ஹெச்பி லிப்ஸ்டிக் நம்ம லிப்ஸ்க்கு தகுந்த மாரி மாறு அது பாத்தா ப்ளக் லிப்ஸ்டிக் மாரி இருக்கு அதுதா வாங்கிருந்த
அப்டிங்ளா சேரிங்கா எனக்கு டூ டேஸ்ல ஒரு பங்க்ஷன் ருக்குதுங்ளா அதுக்காக சாரி இப்பதா நேத்து தா ரெடியே பண்ண சேரி மத்த ஜுவல்ஸ் எல்லா வேணுமே சாரீக்கு மேட்ச்சா அப்டின்ட்டு இன்னைக் காலைல அப்றோ பக்கத்து வீட்ல இருக்குற பொண்ண தா கூட்டிட் போன கூட்டிட் போய்ட்டு பேங்கில்ஸ் கெட சுச்சு ஆ செயின் பாத்தா அ செயின் சுத் தமாவே செட்டே ஆகல சேரி நாளைக்கு பாத்துக்லா அப்டின் விட்டாச்சு அப்றோ இயர்ரிங் வாங்கியா ச்சு அதுக்கு மேட்சா லிப்ஸ்டிக் தா நா வந்து ஒரு ரெண்டு மூணு கட ஏறி எறங்கிட்டங் க்கா அந்த பிராண்டட் ஐட்டமே கெடைக்க மாட்டிக்குது கெடச்சாலுமே அந்த ஷேடு நா எக் எக்ஸ்பெக்ட் பண்ற ஷேடே கெடைக்க மாட்டிக்குது
என்ன ஷேடு ஆ என்ன ஷேடு கேட்ட
நா வந்து நியூட் பிங்க் ஷேடு யூஸ் பண்ணுவேக்கா அதுதா வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு கரெக்டா மேட்ச் ஆகு ரொம்ப டார்க்கா போட்டாலு அந்த லிப் ஸ்டிக் தா வந்து டார்க்கா தெரிமே தவர என் ஃபேஸ் ரொம்ப டல்லா தெரியு
எப்ப ஃபங்ஷனு
ஃபங் ஷன் வந்து கம்மிங் சண்டேக்கா
அப்ப டைம் இல்ல நீ ஒன்னு பண்ணு லோக்கல்ல ருக்க ஆ ஃபேன்சி ஸ்டோருக்கு போ போனீன்னா வந்து அது ஒரு ட்ரீ ஆ ஹா டீ ட்ரீ அப்டினு ஒரு லிப்ஸ்டிக் ஒன்னு இருக்கு அது பாத்தீனா வ அதோட கேப் வந்து ஒரு பிங்க் கலரு லைட் கிரீன் கலர்ல ருக்கு லிப்ஸ்டிக்கோட இது ஆனா உள்ள பாத்தீன்னா வேஸ்லின் மாரி ஒயிட்டாருக்கு அது நீ லிப்ஸ்ல போட்டாலுமே வந்து நீ கேக்ற பிங்க் ஷேட் கெடைக்கு
இப்போ அந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்க சொல்ற மாரி எப்டி ஆ க்ரீமி ஃபினிஷ்டா ருக்குமா இல்ல மேட் ஃபினிஷ்டா இருக்குமா க்கா
ரொம்ப க்ரீமியாவு ருக்காதுது ரொம்ப மேட் ஃபினிஷாவு ருக்காது நியூட்ரலாருக்கு நீ போட்டினாலுமே கொஞ்ச நேர தாருக்கு ஏனா அதோட அமௌண்ட் பிர பிரைசே ரொம்ப கம்மி அதோட ஆ ஒ என்ன ஒரு செவன்டி ருபீஸ் அப்டித்தா வரு நா யூஸ் பண்ணிருக்க நல்லாருக்கு ஆனா
ஆ அதா நீங்க லாஸ்ட் வீக் சொன்னீங்ள புதுசா இந்த லிப்ஸ்டிக் வாங்கிருக்கே நல்லாவுருக்குது அப்டினு சேரி அதா கேக்லான்ட்டு ஆனா என்னனா நானு லாஸ்ட் டைம் பாத்தீங்னா இதே மாதிரி தா ஆன்லைன்ல ஒரு லிப்ஸ்டிக் ஆ ஆர்டர் பண்ணங்கா ஹெர்ப்ஸ் குள்ள தா சரி வாங்கி யூஸ் பண்ணி பாக் க்லாமேன் போட்டா அது என்னன்னா லிப்ஸே வந்து ஒரு மாதிரி நா அந்த ஸ்கின் கலரே டோன் சேஞ்ச் ஆய்ச்சு ஒரு மாதிரி எப்டி சொல்றது எந்த லிப்ஸ்டிக் போட்டாலு செட்டே ஆக மாட்டேகுது
நீ அதுக்கு முன்னாடி வந்து லிப் பாம் இல்லைன்னா லிப் லைனர் அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்ரோ லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணு இல்லைன்னா வந்து அது என்ன ஆகுன்னா ஸ்கின் டேமேஜ் ஆயிரு அந்த இடத்துல
ஆ அந்த மாரிதாக்கா இருக்கு இப்போ லிப் பாம் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்ப கொஞ்ச ஆயிலியா இருக்கு அப்ப அந்த டைமுக்கு அந்த லிப்ஸ்டிக் போட்ட அது செட் ஆகுமா அது இன்னு கொஞ்ச ஆயிலியா காட்டுற மாரி தான இருக்கு
இல்ல நீ ம் மேட் பினிஷ் தானா போடுற இப்ப லிப்பாம் போடனா லைட்டா போட்டுக்கோ போட்டுட்டு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட விட்டுட்டு அது நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிரு அப்டியே அ ஆப்சர்வ் அனதுக்கு அப்புற லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணனா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு
ஓகேக்கா ஏன்னா இப்போ நா வந்து பிஃபோர் மேரேஜ் பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டே இருப்பே லிப்ஸ்டிக் லிப் பாம் மோஸ்ட்லி ம் இந்த மேட் ஐட்டம் தா யூஸ் பண்ணுவது பண்ணி அப்போ கரெக் டா செட் ஆச்சு இப்போ ஆஃப்டர் மேரேஜு ஆப்டர் டெலிவரி கப்பராம் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்றது சுத்தமாவே அவாய்ட் பண்ட எதாவது ஃபங்ஷன் இல்ல வெளியே போறோ அப்டின்னா மட்டுதா யூஸ் பண்றனா அதனால செட் ஆக மாட்
இல்ல நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணோ அப்டின்னா வே வந்து பால் குடுக்குறோ அப்டிங்கும்போது நம்ம கண்டிப்பா மேக்கப் ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது
அ அதுதா அது கொஞ்ச நாள் நா வந்து கொஞ்ச நாள் இல்ல மேரேஜ் ஆனதுல இருந்தே வந்து ஃபங்ஷன் இல்லன்னா வெளியே போற டைமுக்கு மட்டுதா யூஸ் பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்ரோ டெலிவரிக்கு அப்புற சுத்தோ எங்கேயுமே மோஸ்ட்லி போறது இல்லைல்ல ஏதாது ஃபங்ஷன் வந்தா மட்டுதா யூஸ் பண்றது இப்ப இந்த டைம் வந்து இது வந்திருக்கா இப்ப எப்பயாவது தான நம்ம யூஸ் பண்ணுவோ எப்பயாவது ஒரு டைம் தா யூஸ் பண்றது அதனால வந்து அப்டி தெரியுதா தெரியல
இல்ல அதுனாலயா இருக்காது நம்மளது வந்து இத்தன நாள் யூஸ் பண்ணலீங்காட்டி டிரை லிப்ஸ் ஆயிருக்கலா அது என்ன காரணனு எனக்கு கரெக்டா தெரில ஆனா நா வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும் போது முதலே வந்து அது ரொம்ப டார்க் ஆக்கிரு ஹ அதுவு கெமிக்கல் தான அப்ப வந்து லிப்ஸ் வந்து டார்க் ஆயிரும் அப்படின்ட்டு நா என்ன பண்ணுவே ஃபர்ஸ்ட் லிப் பாம் இல்ல வந்து லிப் லைனர் அது மாதிரி ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் தா வந்து லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணுவே அது மேட் ஃபினிஷ் எல்லா போட்டோம்னா அப்படியே திட்டு திட்டா திட்டு திட்டா புடிச்சுக்கு
ஆ ஆமாக்கா ஏன்னா அக்கா என்னோட அக்கா வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க ஒரு மேட் லிப்ஸ்டிக் தா சரி நல்லா இருக்குமேன்னு யூஸ் பண்ணி பார்த்தா அது என்னன்னா இந்த நம்ம பெவிகால் போட்டுட்டு இப்படி எடி இருக்கும் போது உறிஞ்சு வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்து ஆனா அக்கா யூஸ் பண்ணும் போது நல்லா இருக்கு நாங்க எக்ஸ் பெரி டேட்டுமே டுவெண்டி செவன் வரைக்குமே இருக்கு அது என்னன்னா அந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுமே கொஞ்ச நேரத்துலே வந்து அந்த லிப்ஸ்ல இடையில இடையில அப்படியே கேப் விட்டுட்டு அப்படி உறிஞ்சு வர மாதிரி ஆய்
அ அப்போ உன்னோட லிப்ஸ் வந்து ரொம்ப டரையா இருக் இருக்குனு அர்த்தம் வெட்டிங்க்க அப்புறம் நீ வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்மளோட உடம்பு முன்னாடி இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ் ஃபுல்லா நிறைய நடக்கும் அ அதுகப் ப்புறோ நாம எது போட்டாலும் ஒரு சிலது செட் ஆகும் ஒரு ஸ் சிலது செட் ஆகாது நம்புளுக்கு
அப்புடிதா இருக்குதுக்கா ஏன்னா அக்காவோட லிப்ஸ்டிக் அக்காவோட லிப்ஸ்டிக் கின்னொன்னு இருந்துச்சு அவோ இவுங்க வந்துருக்குற டைம் கு அவங்க யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் நா யூஸ் பண்ணா அப்புடியே இருந்துச்சு அது வந்து அந்த ட்ரைனஸ் மாதிரியோ இல்ல உறிஞ்சு வர மாதிரியோ இல்ல அது கரெக்டா அந்த லிப்ஸோட இர் நின்னுச்சு ஒரு ஸ்மஜ்ஜு ஆகல எதுமே ஆகல அந்த ஆ மேட் ஃபினிஷ் தாங்க்கா அந்த லிப்ஸ்டிக்கு
ம்
இதுவு மேட் ஃபினிஷ்தா ஆனா இந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு செட் ஆக ல ஆனா அக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கற லிப்ஸ்டிக் போட்டதுமே எனக்கு செட் ஆச்சு
அப்ப ஒரு வேள பிராண்டுக்கு பிராண்டு டிஃப்ரெண்ட் ஆகுமோ என்னமோ
அதுதா எனக்கு டவுட்டா இருந்துச்சு ஏன்னா நா ஸ்டார்டிங் வந்து லாக் மே யூஸ் பண்ணிட்ருந்த அதுக்கப்றோ பாத்திங்னா லாக்மேல இருந்து அந்த மேட் ஃபினிஷ்ல இருந்து அதுக்கப்போ டின்ட்டர் லிப்பாம்க்கு மாறுன யூஸ் பண்றது அதுக்கப்ற லிப் பென்சில் இதல்லா யூஸ் பண்ணி செட்டா இருந்துச்சு இப்ப வந்து அம்மா வீட் ல இருக்கறனா அதனால மோ யூஸ் பண்றதே இல்ல சுத்தமா எப்பயாது வெளிய போனா மட்டு யூஸ் பண்றது இப்ப என்னடானா அந்த டிண்ட்டர் லிப் பாம் செட் ஆயிட்ருந்துது அதுவுமே இப்ப எனக்கு செட் ஆக மாட்டேக்குது
ஓ செரி செரி
ஆ டாரக்ட்டா அப்ளை பண்ண முடில அதனால என்ன பண்ணிடறனா அந்த வெரல்ல கொஞ்சமா எடுத்து அப்பிடியே வந்து அப்ளை பண்ணிட்தா வந்து போட்டுட்ருக்ற நானு
இல்ல நீ அப்பிடி அப்ளை பண்றக்கு லைட்டா வந்து லிப் லைட்னரோ லிப் அ லிப் பாமோ எதாவுது ஒண்ணு போட்டுட்டு கொஞ்ச போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சினா அது உள்ள அப்சர்வ் ஆயிக்கு ஸ்கின்னுக்குள்ள
ஓ செரிக்கா இப்போ வாஸ்லின் போட்டா வாஸ்லின் போட்டா எனக்கு செட் ஆகுதுங்க்கா ஆனா வந்து அத விட்டுட்டன் வெச்சுக்கோங்ளே ஒரு மாரி டார்க் ஆன மாரி ஆயிடுது லிப்ஸு
இல்ல வாஸ்லின் போடாத ஆ லிப்லைட்னர்னு ஒண்ணு இருக்கு நா எ நா எடைல கூட ஒண்ணு வாங்ன அதோட பிராண்ட் நேம் கூட எனக்குத் தெர்ல நா பாக்ற என்னோட ஹாண்ட்பாக்ல இருக்கு நா பாத்துட்டு உனக்கு டீடய்ல்ஸ் சென்ட் பண் ற ஆனா அந்த லிப் லைட்னர் வந்து நீ லிப் ஸ்டிக்கே யூஸ் பண்ணத் தேவைல்ல பாத்தினா வயலட் கலர்ல இருக்கறது வந்து நம்ளோ நம்ளோட லிப்ஸுக்கு வந்து அப்பிடியே கரெக்டா ஃபிட் ஆயிக்குது பாக்கறக்கு நல்லாருக்கு க்ளாசி லுக் இல்ல நார்மலா நம்ம லிப்ஸு நாச்சுரா எப்டி இருக்குமோ அப்டி குடுக்குது அதே போல லிப் போட கலரையு ஒரு ஒரு ஸ்டேஜ் கொறச்சு குடுக்குது
செரி செரி க்கா ஏன்னா இப்போ லைட் ட்டா இருந்தா வந்து தெரிஞ்சுக்காது ஆனா நம்ம ஃபேஸ விட அது ரொம்ப டார்க்கா தெரியும் போது ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாவும் லிப்ஸ்டிக் மட்டும் ஹைலைட்டாவும் தெரியுது அதனால அதுக்கே எத்த மாதிரினா கொஞ்சம் நியூட் ஷேட்னா வந்து கரெக்டா செட் ஆயிக்கும்ல்ல அப்படிங்கம் போது நம்ம ஃபேஸும் டல்லா தெரியாது லிப்ஸ்டிக் ஷேடு ரொம்ப அடுத் ச்செடுக்காம லைட்டா லிமிட் கலர்ல இருக்கும்
நீ டார்க் ஷேடு யூஸ் பண்ணும் போது ரொம்ப டார்க்கா இருக்கு அப்பிடின்னாவே லைட்டா அத வந்து நீ கையில எடுத்து போட்றதுதா கரெக்ட்டு கூட இல்ல அப்பிடின்னா நல்லா திக்கா அப்ளை பண்ணிட்டு ஆஹ் ஏதாவது கிளாத் வச்சு கொஞ்சோ லைட் ட்டா எடுத்துரு தொடச்சி எடுத்துட்டீன்னாலு அதோட மார்க்ஸ் மட்டு அப்பிடியே நின்னுக்கும்
ஆ அப்பிடித்தா பண்ணணும்க்கா இப்ப நீங்க வாங்கனேன் நீங்க இப்ப வாங்கன சொன்னீங்கல்ல இந்த லிப்ஸ்டிக்கு அப்புறம் இந்த லிப் லைட்னரா
ஆமா
ஆ இதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்களா நா பாத்துட்டு வேண்ணா காட்டி கேக்குறேன ஏன்னா நா இன்னைக்கு போன நெறைய கடைகள்ல்ல அந்த மாதிரி பாக்கல ஏன்னா லிப்ஸ்டிக்னு போய்தா கேட்டேன் நானு மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக்னு கேட் க்கும் போது அவங்க அந்த ஷேடு தா எடுத் து காட்னாங்க இப்ப நீங்க வந்து ஃபோட்டோ சென்ட் பண்
சரி நா ஃபோட்டோ செண்ட் பண்றேன் ஆன்லைன்லயே கெடைக்கும் நீ பாரு ஆனா ஆ யிப்ப யின்ஸ்டா மார்டு் அது மாரி போறோனா கண்டிப்பாயிருக்காது நா உனக்கு போட்டோ செண்ட் பண்ணிட்டு ஆ சொல்றேன் டீடெய்ல் பாரு
ஆ ஓகேங்க்கா நீங்க யெனக்கு சென்ட் பண்ணுங்க நா பாத்துட்டு கெடைக்குதான்னு கேட்டுட்டு உங்களுக்கு சொல் ற ஆ சரி்ங்க்கா செரி பாய்கா பாய்கா